ஹலோ வணக்கம் சி்ஸ்டர்
வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்குறன் தோழி நீங்க எப்படி இருக்கிறீங்க
ம் நானும் நல்லா இருக்கேங்க தோழி
ம் சாப்பிட்டேன் தோழி நீங்க சாப்பிட்டாச்சா
ஆ ஆயிச்சுங்க
என்ன சாப்படிங்க தோழி
ம் இல்ல சாம்பார் இருந்தது அதனால ரைஸ் வச்சு அதையே சாப்பிட்டுட்டோங்க
அப்படியா சரிங்க ம் கேக்குது தோழி தோழி நீங்க எங்கேயாவது டூர் போயிருக்கிறீங்களா தோழி
ஆ அது போயிருக்கேங்க ஆ டூர்னா இந்த காலேஜ் படிக்கிறப்போ அந்த மாதிரிதான் போயிருக்கங்க வீட்ல இருந்துல்லாம் போனது இல்ல ஆமா ஆமா காலேஜ் படிக்கறப்ப எல்லாம் டூர்னாலே ஓரே என்ஜாய்மெண்ட் தானே நமக்கு
ஆமா தோழி ரொம்ப என்ஜாய்மெண்ட நானும் கலேஜ் படிச்சிருக்கிறேன் ரொம்ப நல்லாருக்கும்
ம் ஆமா ஆமாங்க எனக்கு வந்து இந்த டூர்னா அ எப்படி சொல்றது ஆ வர மாதிரி வீட்லல்லா கூட்டு போகு மாட்டாங்க சோ மோஸ்ட்லி எங்யு போ மாட்டாங்க காலேஜ்ல கூட்டு போற டூர்னா எனக்கு அவ்ளோ புடிக்கு அ ஃபஸ்ட்டு ஆளா கெளம்பிடுவ என்ன ஆனாலு பரவால்ல அப்புடின் சொல்லிட்டு என்ன எனக்கு டான்ஸே ஆட வராதுனாலு நான் நல்லா டான்ஸ் ஆடிட்டு அரட்ட அடிச்சுகிட்டு பசங்ள களாய்ச்சிட்டு
ஆமா தோழி அங்க நாங்க நல்லா இருக்கு தோழி நான் கூட போயிருக்கேன் எங்க போயிருக்குறீங்க தோழி நீங்க
அ நான் மைசூர் போயிருந்தேங்க எங்க அ அ காலேஜ்மெட்ஸ் கூடல்லா சேந்து ஒரு பஸ்ஸு காலேஜ் பஸ்லே போய்ட்டு போய்ட்டு ரிட்டன் வந்தோ அ துவே என்னோட பெரிய ஸ்டோரிங்க ஏனா ம் அ ரெண்டு செக்ஷன் இருக்கு ஒரு ஆமா ரெண்டு செக்ஷன் இருக்குங்க அதுல ஒரு செக்ஷன் பசங்க வந்து ஆ ரொம்ப நல்ல பசங்க அராத்து கெடையாது அதுனால அவுங்களலா ஃபஸ் ட்டு அம்ச்சிடுவாங்க நாங்க கால்ல கைல உழுந்து கெஞ்சி கூத்தாடி பிரின்சிபிலு கால்ல விழுந்து அதுக்கப்புறோ டூருக்கு போனோ ஆ நாங்க போனது னால அங்க போய்ட்டு அ அங்க நாங்க போனதுனால அ எப்டி சொல்றது அவ்ங்குளா என்னடா வரமாட்டாங் நெனைச் சோ வந்துட்டாங்க அப்டின்ற மார்ருந்தது ஏனா ரெண்டுப்ப ரெண்டு செக்ஷனுக்கு ஒத்து வராது அவ்ங்க இவுங்குள அடிச்சுக்கிறது இவுங்க அவுங்குள அடிச்சுக்கிறது இப்டிதா இருக்கு ஆமா இப்டிதா இருக்கு ஒரு ஃபைனலா ஒரு ஒருகட்டதுக்கு அப்புறோ ம் சரி ஓ கே எப்டியோ ஒன்னு ம் மேம் மேம்தா எங்ளுக்கு ரொம்ப சப்போட் பண்ணாங்க பாவோ பசங்க ஃபைனல் இயர் படிக்குறாங்க இது பாக்காம போய்டுவாங்கன் சொல்லிட்டு ம் காலேஜ்ல ரொம்ப பிரின்ஸ்பல் கிட்ட ரொம்ப பேசி கெஞ்சி கூத்தாடி அப்டி கூட்டிட்டு போனாங்க நானு ம் ஆமாங்க அங்கெல்லா வந்து அந்த கேம் ஃபயரு அப்புறோ மியூசிக் போட்டு டான்ஸ் ஆட்றது அப்புறோ அந்த ஃபால்ஸு ஆ ஆடுவேங்க எனக்கு ஆட தெரியாது பட் ரொம்ப புடிக்கு அதுனால ஆடிடுவ ஆமா என்ன பண்ணாலு ஆடு இல்ல இல்ல நான் ஆட்றத பாத்துட்டு அம்மா நீ இவ்ளோ எனர்ஜிட்டிக்கா ஆடுவேன் எனக்கு தெரியாது அப்டின்ற அளவுக்கு பேசுற அளவுக்கு ஆடிருக்கே
ம் ம் ஃபிரெண்டே ஷாக் ஆய்ட்டாங்க
அது ஒரு என்ஜாய்மெண்ட் அது அந்த டைம்தா
ஆமா அப்பப்போ அந்தந்த என்ஜாய்மெண்ட் செஞ்சிட்ணு இல்லனா ரொம்போ மிசா சாய்டு ம்
அந்தந்த வ அந்தந்த ஏஜ்ல அதெல்லா நம்ம என்ஜாய் பண்லனா வேற எப்போ நம்ளால பண்ண முடியு அப்டின்ற அந்த இது போய்டுல அதுனாலதா
கண்டிப்பா
ஆ ஆனா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர்லாம் டூர் கூட்டு போல ஆ ஐ வி இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டு போனாங்க ஆனா நாங்க அத டூராவே மாத்திட்டோ கொஞ்ச நேரந்தா இண்டஸ்ட்ரியல் விசிட் பண்ணிட்டோ அதுக்கப்புறோம் அதுக்கப்புறோ நாங்க போய் குய்ன்ஸ்லாண்ட்ல சம்ம என்ஜாய்மண்ட் அங்க போற வழில பசங்லல்லா பாத்துன்னு
உம் கிண்டல் பண்ணிக்கிட்டு கலாச்சுட்டு உம் ஆமா ஆமா கரெட்டு தா ஆமா ஆமா நல்லா இருக்கு எங்க காலேஜ்ல வந்து ஊட்டிகொரு ஊட்டிக்கு கூட்டின் போனாங்க எங்கந்து வந்து மகளீர் தா எங்ள்து அதனால வந்து அவ்ளோவா எனக்கு என்ஜாய்மெண்ட் இல்ல ஆனா இருந்தாலு வந்து நா நல்லா டான்ஸ் ஆடுவே என்டர்டெய்மெண்டா இருக்கு நா நல்லா எல்லாரடையு பேசுவேன்னா நல்லா இருந்துச்சு அந்த டூரு எப்டி தெரியுமா இந்துச்சு சூப்பரா இர்ந்துச்சு எங்களுக்கு வந்து அந்த அடி தடி சண்ட ல்லா இல்ல எப்ப பாத்தாலு பேசிக்கிட்டு கலாய்ச்சுட்டு ஜாலியா ருக்கு ஆனா நல்லா இருந்துச்சு நாங்க போன டூரு
ஒகே உ அ அ இப்ப கேக்குது இப்ப கேக்குதுங்க சொல்லுங
கட்டாகுது ஆஆ அதா நல்லா ருக்கு நாங்க வந்து அங்க இருக்குற குணா கொகெக்கு போன பெறகுதா செம்ம கலாய் எல்லாரு அந்த படத்துல எப்டி அந்த பசங்கல்லா கத்துவாங்க அந்த மாரி கச்சறாங்க அந்த கலாய ஆமா ச ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா பசங்க கூட போனா அது தனியிது ஆனா பொண்ணுங்க கூட போனாலே அது வேற லெவல் என்ன வேணா பண்ணலா ஆமா என்ன வேண பண்ணலா ஆ இ பசங்க இருந்தா கூட கொஞ்ச கூச்சமா இருக்கு இது இருக்கு ஆனா பொண்ணுங்க சொல்லவா வேணு வே நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு அ ச்சு என்னென்ன பாட்டோ செம்மயா இருந்துச்சு டீச்சர் கூட கண்டுக்கல ஏன்னா பொண்ணுங்க தானே அப்டின்னு கண்டுக்கல
கண்டுக்கல ஓகே ஓகே அது ஒரு பிளஸ் தாங்க நம்ம நெனப்போ ஆ பசங்க எல்லா சேந்து போறாங்க அது ஹாப்பியா ர்க்கு அப்டில்லா இல்ல இப்ப பொண்ணுங்க போனா கூட ஹாப்பியாதா ருக்கு ஏன்னா பசங்க பொண்ணுங்க பசங்களவிட பொண்ணுங்க தா ரொம்ப
பொண்ணுங்க ரொம்ப கொலாச்சுப்பாங்க ஆமா பஸ் பசங்க கூட ஒரு தடவ கலாச்ச னாச்சு கோவில் கோவ வந்துடு ஆனா பொண்ணுங்க அந்த மாரி இல்ல எவ்ள வேணா கலாச்சுக்கோ ஆமா நம்மதா நம்மதா அந்த இதுல எல்லா அ சமூக வளத்துல ல்லா வருல்ல நம்ம ஆடினே ர்ப்போ நம்ம ஆடினேர்ப்போ அந்த மாரி ஆஹ் அந்த மாரி ஆடிட்டே ருப்போ ஆனா நம்ம போன பஸ் வேற லெவல்லா இருந்துச்சு பாட்டு இந்துச்சு டிவி இந்துச்சு அந்த கலர் கலர் லைட்டு செம்மையா இந்துச்சு தெரிமா போன ட்ரிப்பு மறக்க முடியாத ட்ரிப்புன்னா அந்த ட்ரிப்பு மட் இப்போ த சொல்லவே முடியு
இருக்குந்தா தோழி நா காலேஜ் பி பி ஏ அ பிஜி சாரி யூஜி பண்றப்போ அதா ஃபைனல் இயர்ல போனதுதா மறக்கவே இல்ல லாங் மறக்க முடியாத அளவுக்கு எனக்கு அவ்ளோ ஹாப்பினஸா ரொம்ப எக்ஜெட் பண்டா அவ்ளவ் அப்படியா இருந்தது ஏன்னா அதுக்கப்றோ நம்ம டூர் போவமான்ற டவுட்டே எனக்கு இப்ப வரியு ஒரு
ஆமா ஆமா ட்டெ
ஆ அது என்ன சொல்றது அதுக்கப்றோ அந்த மேரேஜ்ஜு கல்யாணோ அது இதுன்னு போயிடுச்சுன்னா நம்ம பேமிலி அந்த சர்க்குள் குள்ளே முடிஞ்சுருமா சோ என்ஜாய் பண்ணனுனா கண்டிப்பா அந்த காலேஜ் டேஸ் தவிர வேற எதுவு பண்ண முடியாதுன்னு கெடைச்ச டைம் கெடைச்ச டைம்ம மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்குவோ அந்த குயின்ஸ்லேண்ட் போனப்பல்லா அந்த கப்பல் மாரி ஒண்ணு இருக்கு பாருங்க அதுலல்லா போயிட்டு மரண கத்து கத்துனாங்க ஏ ஃபிரெண்ட்ஸ் எல்லா அழுகுறாங்க இத இப்டி எறக்கி விட்டுருங்க எறக் கி விட்டுருங்கன்னு சொல்லி அழுகுற அளவுக்கு அழுகுற அளவுக்கு நாங்க வந்து ம் அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரையு அந்த மேல ஸ்விங்கிங்ல மேல போற மாரி எல்லா பண்ணுவாங்கல்ல அதெல்லா நல்லா இருக் போன அப்ப த்ரீ டி படம் பாத்ததெல்லா செம்ம இந்த பன் ஹவுஸ்ன்னு ஒண்ணு இருந்ததுங்க பன் ஹவுஸ்ன்னு ஒண்ணு இருந்தது அதுக்குள்ள போனா அவ்ளோ ஹாப் என்ன எதுல போறோ எங்க முட்டுறோ அந்த கிளஸ் ஹவுஸ் ஆமா எல் லாமே அப்டி இந்த ஆ டூரு மாரி நம் ஒரு என்ஜாய்மெண்ட்டா காலேஜ் லைஃப் மாரி ஒரு லைஃப் என்ன பண்ணாலு இனி திரும்ப கெடைக்கவு கெடைக்காது வரவு
கண்டிப்பா கெடையாது அதா சொல்றோனோ அதெல்லா மறுக்க முடியாத நாட்கள் அதெல்லா இந்த கல்யாண லைஃப் எவ் ளோ நமக்கு இதுவா இருக்குதோ அப்ப அந்த நாட்கள் நெனச்சி பாத்தாலே சே அந்த நாட்கள் திரும்ப நம்ளுக்கு வராதா அப்டின் ஏங்குவோ அந்த மாரி ஒரு வாழ்க்க
வ
ஆமா ஆமா
இருக்குமே அப்
ம் அப்டியே ஆப்போட்டிக்ஸ் அந்த கல்யாணோ ஆன அப்பறந்தா நா அப்டியே ஆப்போசிட்டா மாறிட்டோல்ல நம்ம
ஆமா அது எப்டின்னா ஒரு சர்க்கிள்ள போட்டு ஆமா ஆமா சர்க்கிள்ள ஒண்ணு போட்டுட்டு அதுக்குள்ள போய் நாம்ளே நிண்டுக்கிட்ட மாரி ஆயிடுச்சி எங்கயு வெளிய போ முடில அப்டியே மீறி போனாலு கொழந்தைங்கள தூக்கிட்டு போனு அவங்க கத்துவாங்க இது வேணுன்னு கேப்பாங்க அன்கம் பர்ட்டபிள்லா இருக்கு ஆ என்ன பண்ணாலு அந்த காலேஜ் டேஸ் கம்ஃபர்ட் வந்து இங்க வரவே வராது அது ஆ ஒரு சிலருக்கு மட்டுந்தா அமையு அது மாரி ஆ இதெல்லா இந்த டூர் எல்லா லைஃப்லயே மறக்க மாட்டே அதுக்கப் ப கம்பெனியில இருந்து கூட்டு போனாங்க ஏலகிரி போயிருந்தோ சாரி ஏலகிரி தான ஆ ஏலகிரி தா போயிருந் சாரி ஏற்காடு போயிருந்தோ ஏற்காடு போயிருந்தோ அங்க அந்த பூ அம் செம்மையா இருந்ததுங்க ஆ அந்த கிளைமேட்டுக்கு அந் த மழ வர்ற மாரி அந்த சாரல் அடிச்சதுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறது அங்க ஃப்ளவர் ஸ்ட்ரக்கிங் மாரி ஒண்ணு கூட்டு போனாங்கங்க ரொம்ப கொஞ்சோ கொஞ்சோ மழ ஏர்ற மாரிதா இருந்தது கொஞ்சோ இடல்லா வந்து குட்டி குட்டியா இருந்தது போறதுக்கு கொஞ்சோ பயமாதா இருந்தது ஆனா எல்லா நெனைச் சாங்க கேர்ள்ஸ் எல்லா வந்து மலை ஏற ஆ கேர்ள்ஸ் எல்லா மலை ஏற மாட்டங்க அவ்ளோ துரோ போ மாட்டாங்க ட்ரக்கி்ங்கெல்லா அவ்ளோ தூரோ போ மாட்டாங்க அப்டில்லா நெனைச்சாங்க ஆனா நா போயிட்டு வண்ட்டே நா போய் அவங்க லாஸ்ட் வரையு பாய்த்துட்டு வந்தே லாஸ்ட் வரையு போய் பாத் பாத்துட்டு அதுக்கப்பறோ ரிட்டர்ன் ஆனா நா போம்போது ரொம்ப எனர்ஜெிட்டிக்கா போனே வரம் போது கொஞ்சோ பீஸ் போன பல்ப் மாறி ஆயிட்டே வேஸ்ட்டு ஆயிட்ச்சு இல்ல ஆனா நல்லா என்ஜாய் பண்ணே நல்லா கத்திக்கிட்டு அ அந்த எடொ அவ்ளொ அழகா இருந்தது அங்க இருந்து வீவ் எல்லா பாக்குறதுக்கு அவ்ளோ அழகா என்னடா இவ்ளோ அழகா இருக்குன்வாங்க பூ வந்து நா ஒரு வீடியோ வீடு கூடோ இல்ல அது அது எதோ ஒரு எடம் போல அந்த எடத்துல வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா மேல தோரணொ கட்டுவாங்கள அது வந்து ரியலெஸ்டிக்கா இருந்த அந்த தோரணொ வந்து ரியலெஸ்டிக்கா அந்த பூக்கள்ல இருந்து வந்து வெச்சுருந்தாங்க ஐயே செம்ம கியூட்டு் செம்மையா இருந்தது அதுல போயிட்டு ஒரு ஸ்நாப் எடுத்துட்டு வந்தனு லைஃப் ப்ளே இவ்ளோ அழகான ஒரு பூ அ தோரணைய நா பாத்ததே கெட கெடயாது ஏ நம்ப எவ்ளோ டெக்கரேஷன்ஸ் பாத்துருப்போ இயற்கையா வந்த டெக்கரேஷன் வந்து செ
அது அது வந்து வேற அது வந்து தனிப்பட்ட ட்டது அது அது அந்த அந்த இயற்க்கையே தனிப்பட்டதுதா
கண்டிப்பா ஆமா அந்த ப பூக்கள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியா பூ பாக்கும்போது அ நம்மளையே மறந்து அந்த பூக்கூடயே வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலா இருத்துச்சு செம்மயா இந்தது நல்லா என்ஜாய் பண்ணே ஏ அதுக்கப்றோ டூர் போற வாய்ப்பு அவ்ளோவா ஒன்னு கெடைக்லெங்க ஆ அப்புடியே கெடச்சிருந்தாலு போயிருப்பனா அப்டின்றது தா டவுட்டு அ அ
செரி தோழி நம்மளுக்கு குடுத்து குடுத்த டைம் முடுஞ்சிடுச்சு நேரம் முடுச்சிருச்சு அ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச் ச்சு நன்றி வணக்கம்
வணக்கம்